ஹலோ
ஆ
வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் எப்டி மேடம் இருக்கீங்க
நல்லாருக்கோ சார் நீங்க எப்டி சார் இருக்கீங்க
அ நா நல்லாயிருக்க மேடம் லீவு நாள்ல வேலலா எப்டி ஒர்க்கெல்லா எப்டி போயிட்ருக்கு
ஆ அப்டியே போயிட்டு இருக்குங்க சார் பெரஷர் ஒர்க்பெரஷர் தாங்க சார் எப்பயுமே
ஓகே பொங்கல் பங்க்ஷன் வருதுல எப்டி செலப்ரெட் பண்ண போறீங்க என்ன என்னெல்லா ப்ளான் இருக்கு ட்ரெஸ் இருக்கிறதா இல்ல ஊருக்கு எதாவது போரிங்களா பசங்களுக்கு எதாவது வாங்கி குடுக்குற மாரி ப்ளான் இருக்குங்களா
என்னங் சார் பொங்கல்ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷ ஜனவரிக்கு பேசுறதுக்கு பதிலா இப்பயே பேசரிங்க நடுவுல தீபாவளி இருக் நடுவுல கிறிஸ்மஸ் இருக்கு நியூ இயர் இருக்கு இதெல்லா விட்டுட்டு பொங்கல் செலிபிரேசன் போயிட்டீங்களே சார்
புரியலைங் சார் ஹலோ ஹலோ ஹலோ
கேக்குதா
ஹலோ
ஹலோ
நம்மளுக் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க சார் சொல்லுங்க சார்
அதுதா சார் இது பொங்கல் பங்க்ஷன் தா தமிழோட சிறப்பு அதுக்காக கேட்டு நம
ஆ புரியுதுங்க சார் தமிழோட சிறப்பு பாத்தீங்கன்னா பொங்கல் தா நா இல்லன்னு சொல்ல இருந்தாலு நடுவுல தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு மொத பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத மொத ஆரம்பிக்கிற பங்க்ஷன் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தா சார் அவுங்கதா இப்ப பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கப்பறந்தா பாத்தீங்கன்னா எல்லா பெஸ்டிவலுமே வருங்க சார்
ஆ
ம் எப்பயுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா புள்ளையாரோட ஆரம்போந்தா நம்ளோட தமிழ்நாட்டோட ஃபெஸ்டிவல் ஆரம்போ சார்
ஓகே ஓகே ஓகே ஓகே மேடம் இப்போ எத என்னதா இருந்தாலு நம்ம பொங்கல் கொண்டாடுற மாரி வேற எதையு கொண்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சார் ஏன்னா பாத்தீங்கன்னா பொங்கல் பாத்தீங்கன்னா அப்பறோ அந்த விவசாயிங்களோட வளர்ச்சி முக்கிய காரணமே பொங்கல்தா அப்பதா அவங்களோட அறுவடைல்லா நல்லா இதாகுன்றதுனாலதாங்க சார் இந்த பெஸ்டிவல் ரொம்பவே கொண்டாடப்படுது ம்
விவசாயிகளோட திருவிழா மேடம் அது திருநாள் திருநாள்
அப் அது அப்பதா அவங்களோட அறுவடையெல்லா பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கு
ம் ம்
அந்த அறுவட சிறப்பா இருக்குறதுதா உழவருது உழவர் திருநாள்னு சொல்லிட்டு அந்த பொங்கலுக்கு மறுநாள் நம்மளோட பெஸ்டிவல் அது
ஓகே நீங்க என்னென்னல்லா பண்ணுவீங்க பொங்கலுக்கு
பொங்கலுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சார் நாங்க மாட்டு பொங்கல்தா கொண்டாடுவோங்க சார் எங்களோட சைடுல பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்தா கொண்டாடுவோ தைப் பொங்கல் கொண்டாட மாட்டோ சார்
ஆ ஆ
ஏ நாங்க தைப் பொங்கல் கொண்டாட மாட்டோன்னா எங்களுக்கு எங்க சைடு்ல எங்களுக்கு நேட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே மாட்டு பொங்கல்தா கொண்டாடுவாங்க ஆனா பெரும்பாலு பாத்தீங்கன்னா நெறைய அது அப்பதைய வழக்கோ சார் ஏ அப்டின்றது எனக்கு தெரில மாட்டு பொங்கல்ன்றது பாத் தீங்கன்னா மாடு நம்மளோட எல்லாத்துக்குமான உதவியா இருக்குற ஒரு ஜீவன் அது பால் குடுக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா விவசாயிங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மாடுதா மாடு இல்லன்னா அவுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால பாத்தீங்கன்னா மாட்டோட பொங்கலதா மாட்டு பொங்கல்தாங்க சார் நாங்க பெஸ்டிவல் அதிகமாவே நல்லாவே கொண்டாடுவோ ஆனா மத்த பேரு இந்த தை பொங்கல் பெருப்பொங்கலே கொண்டாடிடுவாங்க
ஆ ஆ ஆ
நாங்க பெரும் பொங்கல்லா கொண்டாட மாட்டோங்க சார் நாங்க மாட்டு பொங்கல்தா கொண்டாடுவோ
ஓகே சூப்பர் சூப்பர் மாட்டுப்பொங்கல்க்கு என்ன பொங்கல்லா வப்பீங்களா எங்க சைடுல எல்லா பொங்கலு எல்லா பொங்கலு கொண்டாடுவோ மேடம் நாங்க கறிநாள்ல இருந்து ஆமா மேடம் ஆமா கறிநாள்ல இருந்து பெரும் பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல்
ஆ
எல்லா அந்த போகி மொதக்கொண்டு கொண்டாடுவோ மேடம் நாங்க எல்லாமே சிறப்பா இருக்கு அந்த அஞ்சி நாளு வந்து
உங்க உங்க வீட்ல மாடுல்லா இருக்குங்களா சார்
எங்க வீட்ல மாடு இருக்கு மேடம் இருக்கு ஒரு மாடு இருக்கு
ஆ
அதுக்கு மாட்டு பொங்கல்னா அழகா அதுக்கு அன்னிக்கி மாடெல்லா குளிப்பாட்டி அழகா மால வாங்கி போட்டு அதுக்கு பொங்கல் வச்சி சூரிய பொங்கல்க்கு மாரிருவோ அப்பறோ அன்னக்கி நெறைய வேலைகள் இருக்கு அன்னக்கி நல்லா செலப்ரேட்டா போயிட்டு இருக்கு தீபாவளிலா நாங்க அந்த அளவுக்கு கொண்டாட மாட்டோ பொங்கல்தா வந்து சிறப்பா சிறப் ப்பா கொண்டாடிட்ருக்கோ வருஷோ வருஷமே அது நல்ல நல்ல மாரியா பண்ணுவோ
சரிங்க சரிங்க சார்
அது மாறி பங்க்ஷன்லா கொண்டாடுவாங்க பசங்களுக்கு இந்த மியூசிக்கல் சேரு இந்த மாறிலா வச்சு நெறையா ப்ரைஸ்லா கொடுப்போ
ஆ
அப்பற வந்து இப்ப கொஞ்சோ கொஞ்சோ யங் கப்புல்லா இருக்காங்கல்லையா அவங்களுக்குல்லா வந்து அது மாறி லா வச்சி தூக்கிட்டு ஓடிப் தூக்கிட்டு ஓட்றது தூக்கி போட்றது அப்டியே தூக்கிப் பிடி தாங்கி பிடிக்கிறது தாங்கி பிடிக்க
ம்
உங்க சைட் அந்த மாதிரி ஏதாவது பங்க்ஷன் ல உண்டா
ஆ நடத்துவாங்க சார் பெரியவங்களுக்குல்லா பாத்தீங்கன்னா அந்த லெமன் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லைங்களா லெமன் வித் ஸ்பூனு
ஆமா ஆமா
அது பாத்தீங்கன்னா மேரேஜு அன்மேரீடு எல்லாமே அவுங்க எல்லாமே பண்ணுவாங்க சார்
நீங்க இன்னு அப்டேட் நீங்க இன்னு அப்டேட் ஆகலையா அந்த லெமன் ஸ்பூன்லேயே இருக்கீங்கல
புரியலீங்க சார்
நீங்க இன்னு அப்டேட் ஆகலையா இன்னு லெமன் ஸ்பூன்லேயே இருக்கீங்களா வேற எது கேம் புதுசா கண்டுபிடிக்கலயா
அப்புடி இல்லைங்க சார் இங்க எங்க சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுங்க எல்லாமே அந்த ஒண்ணு மட்டுந்தா விரும்பி இது பண்ணுவாங்க ஏன்னா ஒடம்பு நோகாம வேல செய்யணுந்தானே சார் மோஸ்ட்லின்னு நெனப்பாங்க
ஆமா
அதனால லெமன் வித் ஸ்பூன் மட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க லேடிஸ்க்கு அதான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா சின்னப் பசங்களுக்கு அந்த கயிறு இழுக்கிறது ஸ்லோ சைக்கிளு
ம் ம்
இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாக்கு போட்டி அதெல்லா இது பண்ணுவாங்க சார் மோஸ்லி பண்ணுவாங்க நா இல்லேன்னுல்லா சொல்லலே ஆனா அதிகமா இது பண்ணுவாங்கன்றது சொல்லுங்க சார் நாங்க ட டவுனுன்றதுனால அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டங்க சார்
ஓகே ஓகே
ஆமாங்க சார் நெறைய டவுன்ல கொண்டாட மாட்டோன்றத விட அந்த அளவுக்கு யாரு அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது பண்ணில்லா கொண்ட்டு வர மாட்டாங்க சார்
யாரும் இன்டரெஸ்ட் எடுக்கிறதில்ல
ஆமாங்க சார் எல்லா ஒர்க்கு ஓடுறது வீட்டு வேலை பாக்குறது பசங்களப் பாக்குறது இப்புடி ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஓட்டம் ஓடுனா மட்டுந்தான் ஃபேமிலி பாக்க முடியு
வர்ஷத்துக்கு ஒரு நாள் வர்ஷத்துக்கு ஒரு நாள் வர்ஷத்துக்கு ஒரு நாள் அதக் கொண்டாட செலிப்ரேட் பண்ணணு
சார் நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் சொல்றீங்க சார் ஆனா இங்க பாத்தீங்கன்னா வ ஒரு நாள் ஒன் ஹவர் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாலே அது வேஸ்ட்டுன்னு நெனைப்பாங்க சார்
ஹ அத அதுல வேஸ்ட் பண்ணா அந்த வர்ற அந்த நாள்ல என்ன பண்ணுவீங்க நீங்க
அந்த ஒன் ஹவர்ல வேற எதுனா சம்பாரிச்சுட்டு போலான்னு பாப்பாங்க
என்ன என்ன சம்பாதிப்பீங்க வர்ஷத்துல ஒரு நாள் வருது வர்ஷத்துல ஒரு நாள் வருது அந்த அந்த ஒன் ஹவர்ல சம்பாதிச்சு என்ன பண்ணப் போறீங்க என்ன என்ன சம்பாதிப்பீங்க
நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க சார் இருக்குற நா ஜென்ரேஷன சொன்னேங்க சார்
அதான் ஜென்ரேஷன்ல என்ன மேடம் பண்ணுவீங்க அந்த மாறி டவுன்ல அந்த அளவுக்கு இருக்குங்குன்றீங்க என்ன சம்பாரிப் பீங்கன்னு சொன்னா நாங்களு தெரிஞ்சுப்போ இல்லையா
என்ன சம்பாரிப்பீங்கன்னா நாம்ப கிராமத்துல இருக்கிறதோட டவுன்ல வாழ்க்க ரொம்ப வந்து கஷ்டமான வாழ்க்க சார்
ம் ம் ம்
ஏன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா இருக்கறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற இத பாத்துகினு அப்டியே லைஃப் ரன் பண்ணிக்கினு கொள்ளி வேலயப் பாத்துக்கினு அப்டியே போயிட்டே இரு ப்பாங்க வர்ற வருமானத்த வச்சு பார்த்துப்பாங்க டவுண்ல பாத் தீங்கன்னா இருக்கிறத விட செலவுதா அதிகோ ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்கி சூசைடு பண்ற அளவுக்குல்லா போயிடுவாங்க
ம் எதுக்காக மேடம் கட வாங்குறோ நம்ம
அதுதா சார் இங்க விலவாசி அதிகோ வாடக இப்ப கிராமனா பாத்தீங்கன்னா சின்ன குடிசையா இருந்தால பரவாலன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிடுவாங்க பட் டவுண்ணா இருந்தா பக்கத்துல அக்கத்துலகிறவங்க பாத்துட்டு அவுங்கள மாரி நம்பளு வாஷிங் மெஷின் வாங்கணு நம்ம ளு எல்லீடி டிவி வாங்கணு வண்டி வாங்கணு நக போண்ணு இப்பலா வீடு வந்து சொந்த வீடு வாங்கணு வாடக வீடா இருந்தாலு பெரி
ஹலோ ஹலோ கேட்குதுங்ளா ஹலோ ஹலோ
கேக்குதுங்க சார் சொல்லுங்க கேக்குது
ஆ அதுதா மேடம் அது நீ நீங்க வந்து நீங்க நீங்களா இருங்க ஏ அதெல்லா வாங்குறீங்க அதெல்லா வாங்கறனாலதானே அப்றே
சார் நா என்ன சொல்லலீங் சார் நானு ஜென்ரலா சொன்னே சார் இத
ம் ம் செர் செரிமா நீங்க நீங்க அப்டி கெடையாது இல்லையா நீங்க கரெக்டா இருப்பீங்க இல்லையா ஆ எதும் பிரச்சனை ஆகாது இல்லையா
இல்லிங் சார் பிரச்சனல்லா அந்தளவுக்குல்லா எதும் கெடையாதுங் சார்
ஆ சேர் சேரர் சேரி நல்லபடியா போயிட்ருந்தியா பேமிலில்லா அது கடன் கடன் பிரச்சன அதெலா எதும் கெடையாது
அதெல்லா இருக்குங் சார் கொஞ்சோ இருக்குங் சார்
ம் ம் அதெல்லா அவாய்ட் பண்ணிக்கீங்க மேடம் கொஞ்சோ ஏன்னா அது இருந்தா செட் வீட்டா வேற நம்ளுக்கு நிம்மதி இருக்காது இல்லையா
ஆமாங் சார்
கொஞ்சோ பாத்து அவாய்ட் பண்ணிக்கங்க ஓகேவா
சரிங்க சார் சரிங்க சார் கண்டிப்பாங் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப்தா சார் நானு
ஹவுஸ் ஒய்ஃப்தானா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ ஒன்னு பிரச்சனயில்ல உங்க பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்களா
போயிட்டாங்க சார் அவுங்கல்லா நைன் ஓ கிளாக் போய்ட்டாங்க இதுக்கப்றோ இருக்கிற ஒர்க் இருக்கு கிளீன் பண்ணிட்டு சாமி கும்பன்னு இன்னிக்கி வெள்ளிக்கெழம இல்லிங்ளா கிளீன் பண்ணிட்டு ஒர்க்க முட்ச்சிட்டு அதுக்கப்றோ தா சார் பாக்கணு
ஓகே ஓகே இன்னிக்கு என்ன எ ப இது பசங்க இது பிரைவேட் ஸ்கூலா காலேஜ் சேர் பிரைவேட்டா கவுர்மெண்ட்ல படிக்குறாங்களா
ஆ ரெண்டு பசங்களு கவுர்மெண்ட் தா சார்
ஓகே சூப்பர் கவுர்மெண்ட் ஸ்கூல்லயே டீச்சிங் சூப்பர் கவுர்மெண்ட்லயு டீச்சிங் நல்லா இருக்கு இப்ப யாரு கவுர்மெண்ட் சைட் நெறைய போறது கடையாது கவுர்மெண்ட்டு விரும்புறது கிடையாது என்னன் தெரில சரி பாப்போம் என்னதா சொல்றாங்கன்னு
புரிலங் சார்
அதுதா மேடம் பாப்போ கவுர்மெண்ட்ல இன்னும்ன்ன என்னென்ன நடவடிக்க எடுக்குறாங்க பாப்போ ஸ்கூல்ல சேரதுக்கு
சார் கண்டிப்பாங்க சார்
ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஆ அப்புறோ இது இன்னொன்னு கேக்கணுனு நெனச்சே இது இப்ப நீங்க ஒர்க் போற எடோ வந்து வீடு பக்கமா அது டவுனா கிராமமா மேடம்
இல்லங் சார் நா ஹவுஸ் ஒய்ஃப்புனுதானே சார் மென்ஷன் பண்ணிருக்கே
ஓ சாரி சாரி சாரி சாரி அப்புரோ வீட்டுக்காரரு
ஆ அவுங்க ஒர்க் பண்றாங்க சார் அவுங்க ப்ரைவேட் கம்பெனிங் சார்
ஓகே மேடம் அவரு கொஞ்சோ தூரமா போறாரா
ஆமாங்க சார் ஆமாங்க சார்
சேரிங் மேடம் எப்டி பஸ் டிரான்ஸ்போர்ட்டா இல்ல பைக் அந்த மாரி
பைக்கில்லா கிடையாதுங்க சார் பஸ் தாங்க சார்
சேரிங்க மேடம் ஓகே நல்லதா போச்சு ஓகே மேடம் கொஞ்சோ பாத்தே இருந்துக்கங்க ஓகேவா
ஓகேங்க சார் தேங்க்யூ சார்